ஹலோ
ஹலோ
ஆ அக்கா எப்டி இருக்கே
ஆ நல்லா இருக்கடா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே வீட்டு்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க அங்க பாப்பாங்கள்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்கா என்ன பண்ணிட்டு இருக்க
நான் வீட்டு வேல தா கொஞ்ச வேல இருக்கு
ஓ செர்
இப்ப தா செஞ்சுட்டுருக்கே
எப்போ ஊருக்கு வர
ஊருக்கு வரனு கா நீங்க எப்ப வரீங்க
நாங்க நல்லான்னைக்கு வரலாம்னு இருக்கோ
அப்டியா
ஆமா
சேரி சேரி இங்க கொஞ்சோ வேல இருக்கு
அ
நேத்தே சேரி முடிச்சுட்டு வரலா
அ அ இல்ல அ நீங்க சீக்கிர வந்தா பண்டிக வருதுல
ஆமா ஆமா
அ அதான் அம்மா நீங்க வந்தா துணி எடுக்க போலான்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில போன் பண்ணாங்களா
சரி சரி
உனக்கு போன் அடிச்சாங்களாமா நீ போன் எடுக்கலையாமா
ஆமா ஆமா கொஞ்சோ வேலயா இருந்துருச்சு அதனால ஃபோன் எடுக்க முடியல
அ அதா கூப்பிட்டாங்க அதா பண்டிக வருது
ஆமா
துணி எடுக்க போலா நீங்க என்ன பண்ற எப்போ வர எதுன்னு கேட்டாங்க ஏன்னா ச சேரீக்கு பிளவுஸ் எல்லா தைக்கணு
அ
அத பண்ணனும்ல்ல அதா சீக்கிர எடுத்தா வந்து சீக்கிரோ தைச்சு குடுக்கலா இல்லன்னா லேட் ஆயிடுச்சுன்னா த அதுக்குல ச பண்டிக அன்னைக்கு சாரீ கட்ட முடியாது அப்டி இப்டின்னு சொன்னாங்க
ஆமா ஆமா சேரி போலா
அ அப்போ நீங்க சீக்கிர முடிச்சுட்டு வாங்க நம்மே போலா
அந்த கடைலயு எந்த கடைலயு ஏதாவது பாத்து வச்சிங்களா
இல்ல அப்டியே போய் எடுக்கலா அப்டின்னாங்க எங்க நல்லா இருக்குதோ போய் எடுக்கலா கொழந்தைங்க இப்ப நா உங்களுக்கு எடுத்துட்டு வரலா அப்டின்னாங்க
சேரி சேரி அம்மாக்கு வேலலா முடிஞ்சாமா
அ அம்மாக்கு வேலல்லா முடிஞ்சிருச்சாமா வேல இல்ல சும்மாதா இருக்கே அதா நீங்க வந்தா போயிட்டு வரலா ஒரு வாரத்துக்கு அப்ற வேணா போறே அதுக்ப்றோ வேணா பண்டிகை சேந்தோம்னாலே இத ஆயிடு அப்டினாங்க எங்க பண்டிக முடிச்சுட்டு ஒரெடியா போனா போறே அப்டினாங்க வேலைக்கு
சேரி சேரி
அ அதா சரி சீக்கிர வந்தா பலகார எல்லா செய்யலா அப்டி இப்டின்னாங்க அம்மா எ நீங்க வந்தா ரெண்டு பேரு இருப்பீங்க
ஆமாமா
அ டயர்டா இருக்கு நீங்க இருந்தா செய்வீங்க அப்டின்னாங்க
அது பண்டிகைக்கு ரெண்டு நாள் முன்னாடி போயிக்கலா
அதா நீங்க வந்தா துணி எடுக்க போணும்ல ஃபஸ்ட்டு
அ அதுக்கு போலா இல்ல பலகார செய்றதுக்கு
அதா பலகார அதா அம்மா நீங்க வந்தா செய்வீங்க அப்டினாங்க நா சரிமா நா வரே அப்டின்னே
செரி செரி
அ நா வந்து செரி வீட்டு வேல எல்லா இருக்கு அப்டின் ந செரி நா வந்தா நீங்க அவ பையன் பா தா நா செய்வே அப்டினே
ஆ
நீங்க ஒருத்தங்க செய்யாதீங்க நா வரே அப்டின்ன அம்மா சரின்னாங்க
செரி நீ வந்துர்றியா சீக்கிரோ
ஆ நாப்போ வந்தர்ற லீவ் ஆயிருச்சி அவருக்கு அவரு வெளில கொஞ்சோ வெளில போறாரா வேல
ட்லாகா
அத்னால சரிப் பாக்லா அப்டின்ட்டு
சரி சரி
சரி அத்தாப் போல்லா அப்டின்னே சரிம்த்தே அம்மாகிட்ட வரே அப்டின்னே
ஆ சரி வாங்க நானு வரே அப்போ
அப்போ நா நாலா நாளைக்கு வரறே நீங்ளு வந்துருங்க நாலா நாளிக்கே
ஆ சரி நா சொல்லிட்டு
ஆ
ஆ நானு வரே
ஆ அப்போ நாலா நாளைக் போனானா அதுக்கு மறுநாள் போயி நம்மத் துணியெல்லா எடுத்துட்டு வந்தர்லா
ஆ செரி
ஆ துணியெல்லா எடுத்துட்டு வன்ட்டு நீங்க வேணா ஒரு ரெண்டு நாளு இருந்துட்டு நீப் போயிட் டு அதுக்கப்பறோ பண்டிகை அன்னைக்கு வந்தாலுப் பரவால்ல
ஆ நீ இருப்பியா
ஆ நா இருக்கே ஒருப் பண்டிகே முடிச்சுட்டு வரேன்ட்டு சொல்லிட்டே இங்க
ஆ அப்ப செரி செரி
ஆ அப்போ நீங்க கொழந்தைங்கலெல்லா விட்டுட்டு போனா நா இருக்கேப் பாத்துப்பே அவுங்கள எல்லாத்தியு
ஆமா எல்லாத்துக்கு லீவுதா இப்போ
ஆ
அதா உ அத்த ஊருக்கு போலா அப்டினாங்க
ஓ செரி செரி ஆ
தாப்போ நாலா நாளைக்கு வன்ட்டே
ஆ
அவுங்க வேணுணா இங்க இருக்கட்டு
ஆ
நா வந்துட்டு அப்பறோப் பண்டிகைக் முன்னால் நாள் வரே
ஆ செரி அப்ப நம்ம வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு துணி எடுத்துட்டு வந்ட்டா
ஆ
அக்கப்றோப் பண்டிகை நாலே கப்புறோ வந்து இதுப் பண்ணிக்கிலா
சரி செரி ப்ளவுஸ் தெக்கிறதுக்குலா டெய்லர் பாத்து வெச்சியா
அதா எங்கே யாருகிட்ட குடுக்குணுன் தெர்ல நா குடுத்த இப்ப சாரி தெச்சிரு போனப் பண்டிகிலத் தெச்சது அதுக்கப்றோ நடுவுல சாரியே வாங்கிலியே சுடிதாரேப் போட்டுந்தல்ல நீங்க எதாவ் பாத்துருக்கீங்ளாத் தெரியுமா அங்க யாராவது இருக்காங்ளா
இல்ல அங்கே ஊர்லதா யா ஒருத்தவுங்க இருக்காங்கன் சொன்னாங்க
அ
ஒரு அக்க நல்லாத் தெக்கிறாங்க
அ
அப்டின் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு
ஓ
பாப்போ வாங்கிட்டு அங்க போய் கேட்டு பாக்கலா
ஆ சரி நல்லா தைக்கிறாங்களா அவங்க தைச்சு குத்துருக்காங்களா உங்களுக்கு
ஆ எய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வாங்கியிருக்காங்க நாலா இதுவரைக்கு குடுக்கல சரி இப்பதா போய் கொடுக்கலா
ஆ சேரி ஆ
அ பாத்த போயிட்டு பாக்கலா
ஆஹ் சரி அப்போ போய்கதா கொடுத்தன கா காசு அதிகமா இல்ல நல்லா தைக் க்கிறாங்களா இல்ல சும்மா தைச்சுட்டு காசு அதிகமா வாங்கிக்குறாங்களா
அப்டில்லா ரீசனபிளா தா வாங்குறாங்கன்னு நெனைக்கிற
ஓஓ சேரி சேரி
ஆஹ் போய் பார்த்தாதா போய் கேட்டு விசாரிக்கண்ணு அப்பதா தெரியு ஆ பாப்பா உங்களுக்கல்லா என்ன ட்ரெஸ் எடுக்கலா
அதா அவனுக்கும் ஒரு வார வேட்டி சட்டங்கிறா
ஓ அப்டியா
ஆஹ் ஆமா ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேணுங்கறா
ஆஹ் சரி அதயே வாங்கிக்கலா
ஆஹ் அவனுக்கு ஒரு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வாங்கிக்கலா
சேரி சரி
ஆ சேரி சரி ஆ சரின்னும்
பலகார என்ன சிம்பிள்ளுல்ளா போவும்
அப்பா பழக பலகாரனா என்னலா பாதுஷா பண்ணலாமா
ஆஹ பாதுஷா
ஆ முறுக்கு செஞ்சுக்கலா
ஆஹ் முறுக்கு அப்பற அதிரச ஆ அப்பற கொஞ்ச மிக்சர் ஸ்வீட்ட்ெல்லா வேணும்னா வெளியேருந்து வாங்கிக்கலா
ஆ
ம்
ஆஹ் சரி அப்ப நம்ம அத ஆஹ் அத மட்டும் பண்ணி பண்ணிடுலா
ஆ சேரி
ஆஹ் பண் பண்ணிட்டு அதுக்கப்பற வேணனா ஏதாவது வேணும்னா பாக்கலா கடையில மிக்சர் எல்லா வாங்களலா
அதா தா
ஆ வாங்கிருள்ளா
அப்பறம் சித்திவங்கெல்லா வரனாங்களா
ஆமா எல்லாத்துக்கும் சொல்லிருக்கு சித்தி பாக்குற அப்படினாங்க அண்ணாங்க எல்லா இருக்காங்க
ஆஹ்
ஆஹ் பாக்குற வரேன்னு அப்டினாங்க அண்ணா வரலனாலும் நா வர அப்டின்னாங்க சித்தி எல்லா அம்மா ஒரு வார இதுல முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் சொன்ன அப்டின்னு சொல்லியிருந்தாங்க
சேர் சேரி
ஆஹ் அப்போ அவங்க எல்லா வந்துருவாங்க நாம் போய் துணி எடுத்துட்டு வந்தா அவங்க வந்துடுவாங்க உ
ஆ சரி நா அதா யாருக்குமே ஃபோன் பண்ல சரி அடுத்த ஃபோன் பண் இல்ல அதா நீங்க இப்போ சொல்லியிருக்கீங்களா என்னன்னு கேக்கலான்னு பாத்தே
ஆ ஆ சேரி சேரி நீங்க அப்போ பாத்தா நீங்க இத பண்ணி பாத்தா அவங்க எல்லா இருக்காங்க கொழந்தைங்க பாக்க அவங்க எல்லா இருக்காங்க
சரி சரி
ஆ நாங்க எல்லா இருக்கோ நீங்க அதுக்கப்புறோ வேல இருந்தா போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறோ நீங்க வர்லா
ஆ சரிமா அப்டி பண்ணிக்கலா
ஆ சேரி சேரி ஆ சேரி அப்போ வீட்ல ஆ நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க எல்லா கொஞ்ச வேலதா
ஓ சரி சரி ஆ ஓ சரி சரி ஆ மாமல்லா வருவாரா பண்டிகைக்கு
ஆ வரேனாரு
வரேனாரா ஆ ஆ
ஆ அப்றோவா பண்டிக்க அன்னிக்கு தா தெரியு வராரா இல்லயானு
சேரி சேரி ஆ ஆ சரி சரி ஆ
எல்லா வரேன்னாங்களா
ஆ எல்லா வரேன்னாங்க சோ முன்னாடியே அம்மா சொல்லியிருந்தாங்க இந்தா உங்க நாளைக்கு தா வரேன்னாங்க ஊருக்கு உங்களுக்கு அங்க ஊருக்கு நாளைக்கு போய் கூட்டிடுவரே அப்டினாங்க
சரி சரி வரட்டு வா
ஆ முந்தா நேத்து இங்க வந்திருந்தாங்க
ஆ
வந்து சொல்லிட்டு போனாங்க ஏன்னா லாஸ்ட் லாஸ்ட் ஆனா நம்ம வீட்டு வேலையே இருக்கு
ஆ
ஆ அதுனால முன்னாடியே வந்து சொல்லிட்டு போறே அப்டின்ட்டு
சரி சரி
வந்துட்டு சொல்லிட்டு போனாங்கதா அக்காக்கு சொல்ல நாளைக்குதா போய் சொல்ணு அப்டி சொன்னாங்க
அதா அதா நா ஃபோன் எடுக்க முடியில கூப்ட்ருக்காங்க போல ச நா கொஞ்ச வேலையா வெளியே போயிட்டேன்னா அதா அப்ற பாத்தே லேட்ட ஆயிருச்சு கூப்ட முடியில
ஆ
சரி அப்புறமா கூப்ட்டுக்கலா அப்டின்ட்டு விட்டே
ஓ சரி சரி பசங்க எல்லா நல்லா இருக்காங்களா என்ன பண்றாங்க சவுண்டே காணோ
நல்லா வெளையாண்ட்டுருக்காங்க அதுக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு
ஆஹா
எல்லா வெளியே வெளையான்ட்ருக்காங்க
ஓ சரி சரி ஆ
போட்ட
ம் சேரி சேரி அப்ப அவங்கள அனுப்புங்க நாளிக்கு நாளா நாளைக்கு நீங்க கூட்டிட்டு வந்துருங்க வந்து அவங்க இருக்கட்டு லீவு தானே
அதா அதா இருக்கட்டு நீங்கல்லா இருக்கீங்களே
ஆ நானு இருக்கே எல்லா இருக்காங்க சித்திங்களு வருவாங்க
ஆ அப்பா இங்க சுந்தரவாங்க
ஆ அவங்க குட்டியுமே இருந்தா பைய தா உ போ கொஞ்ச நேரம் விளையாடு ஏன் விளையாடி யாரும் இல்லன்னு என்ன இது அவங்க விளையாட எல்லாருந்தா இருப்பாங்கல்ல
அதா அதா இருப்பாங்க
ஆ
ஆ வந்து விட்டுட்டு வரேன்
ஆ அப்போ நீங்க அப்போ வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்பறோ வேணா பண்டிகைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க வந்தாலு பரவாயில்ல
அதா அதா சரியா பார்த்துட்டு
ஆ சேரி
ஆ நா இங்கேயும் கொஞ்சோ வேலைல்லாம் இருக்கு முடிச்சுட்டு
ஆ
அப்பறோ வந்துடுற
ஆ சரி அப்போ நீங்க அப்போ வேலை எல்லாம் முடியுங்க அப்ப பா சரி சரி அப்போ நா நாளைக்கு கூப்பிடறேன்
ஆ செர்டா
சேரி ஆ சேரி அப்ப ஆ